ஹலோ
ம் சொல்லுங்க கேக்குதா
ஆ எனக் கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது
ஆ என்ன பண்ட்டுட்ருக்கீங்க
நா சும்மாதா உட்காந்துட்ருக்
சும்மாதா இருக்கீங்களா நானு சும்மாாதாங்க இருக்க வேற என்ன வேல இருக்கு
ம் எங்கே வெளிய போல் போலையா
ஆ இல்லங்க நா இப்பதா டிகிரி முடிச்ச அதனால சும்மா இருக் ட்ட இதுக்கப்புற வேல பாக்கணு இப்ப பாத்தா ஆ லைப்லாங் ஓடிட்டே இருக்கணு வேலைக்கே சேந்துட்டா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுப்புற லைஃப் லாங் ஓட போறோ அதுக்காக இப்பவே ரெஸ்ட்லருந்தா நல்லதுல்ல அதுக்கப்புறோ கரெட் டா இருக்கு வேல வீட்டுக்கு போயிட்டு அப்பறம் ஃபேமிலி அதுக்கே கரெட்டா இருக்குங்க அதனால இப்பவோ கொஞ்ச என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கலான்னு பண்ணிட்டு இருக்குற முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து சும்மாதா உட்காந்துட்ருக்
அது இல்லங்க படிக்கிறீங்களா வேலைக்கு போறீங்களான்னு கேட்ட படி க்கிறீங்களா என்ன படிக்கிறீங்க
நா வந்து தேர்ட் இயர் பி ஏ எக்கனாமிக்ஸ்
அப்பிடியாநீங்க டுவெல்த்துல தாங்க ஆ சாரி டுவெல்த்து சொல்லிட் டென்த்துல டென்த்துக்கு அப்புற லெவன்த்துக்கு போனீங்கல்ல அப்ப என்ன குரூப் எடுத்தீங்க
கம்பியூட்டர் அப்ளிகேஷன்
அப்பிடியா செரி செரி எப்டி நல்லாருந்ச்சு நா வந் து பிசினஸ் மேக்ஸுனு இருக்குல்ல ஒரு குரூப்பு அந்த குரூப் எடுத்தங்க உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லா வந்துச்சு ஆமாங் கொஞ்ச டஃபு தா அது
ம் சேரி
ம் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வந்துச்சு படிக்க
அக்கௌண்ட்ஸு காமஸ்ஸு அப்பறமா இல் ஆடி ஆட் ஆடிட்டேரியம் சொல்லி அது ஆடிட்டேரி
ஆடிட்டிங் ஆடிட்டிங் ஆ
ஆ இங்கிலீஷு தமிழு
அவ்ளோ தானா உங்களுக்கு எக்கனாமிக்லா இல்ல
எக்கனாமிக்கு வந்து லெவல்த்ல வந்துச்சு டுவெல்த்துல எனக்கு வரல
அப்பிடியா எங்களுக்கு வந்து லெவன்த்துலயு வந்துச்சு டுவெல்த்துலயு வந்துச்சுங்க
சப்ஜெட் வந்துச்சு லாஸ்ட்டடா அந் ஆறாவது சப்ஜெக்ட்தா ஆடிட்டிங்
சேரி சேரி உங்க வாய்ஸ் கொஞ்ச ஸ்லோவா கேக்குது ஃபோன் தூரமா வச்சிருக் கீங்களா என்ன நீங்க
இல்ல இல்ல கரெக்டாதா வச்சு பேசுற கேக்குதா
சொல்லுங்க கேக்குது நா வந்து நா வந்து பிசினஸ் மேக்ஸ் எடுத் இதெல்லா எனக்கு வந்து காமர்ஸு ஆக்ஸு அதுக்கப்புற எக்னாமி தமிழ் இங்கிலிஷ்
ஆஹா செரி சாப்பிட்டீங்களா
ஆ சாப்டேங்க நீங்க நீங்க சாப்பிட்ட சாப்டே நீங்க என்னா சாப்டீங்க
ம் சாப்ட
அத்தா என்ன சாப்
த்தே ஆ
அப்டீங்க அதே தயிர் சாதமா செரி செரி நீங்களே செஞ்சி கள அம்மா செஞ்சு தந்தாங்களா வீட்டு்ல
அம்மா தா
அம்மாதானா செரி செரி நீங்கல்லா சமைக்க மாட்டீங்களா நா வந்
நா இன்ட்ரெஸ்ட் இருந்தா பண்ணுவே இல்லன்னா எங்க அம்மா பண்ணி தந்துடுவா
சேரி இன்ட்ரெஸ்ட்னா என்னன்ன சமைப்பீங்க நீங்க
ஆ நார்மலா எனக்கு மேகி சாப்ட தோணிச்சுன்னா நா மேகி பண்ணி சாப்பிடுவே நெறைய குடுக்க மாட்டாங்க எங்க அம்மா அது அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்காக சாப்ட மாட்டே எப்போனா ஒரு நாள் சாப்பிடுவே அப்பறமா வந்து தோச தோச எல்லா நா டிஃப்ரெண்டா பண்ணி சாப்பிடுவே எனக் க்கு அதுவு இன்ட்ரெஸ்ட் இருந்த சாப்பிடுவே என்ன தெரிமா பர் பண்ணுவே தோச வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் ல வந்து பண்ணிப்பே போ ட்டுப்பே ஓகேவா போட்டு என்ன பண்ணன் ஆ தக்காளி சக்னினு சொல்லி ஒரு பண்ணுவ நா அ கார சக்னி சொல்லுவாங்க கார சக்னி சொல்லுவாங்க ட்டு இது சொல்லிடுற அப்றமா
அ சொல்லுங்க நானு உங்களுக்கு இது முச்சுட்டீங்கன்னா நா சொல்றே ரெண்டு் ஆ சாண்ட்வெஜு அப்பத்துக்கப்பறோ பிரெட் ஆம்லெட் எப்டி செய்யறதுன்னு சொல்றே
ஆ செரி கார சக்னி வந்து அப்ளை பண்ணிப்பே அந்த தோசல அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுவே ஆ முட்டையல ஒடுச்சு போட்டுருவே முட்ட ஒடுச்சுப் போட்டு நல்லா அது ஸ்ப்ரெட் ஆ கற மாரி பண்ணிப்பே அப்பறமா வந்து சில்லி பிளக்ஸ் கொஞ்சோ போடுவே அப்பறமா வந்து மஸ் சாலா மேகி மசாலான்னு சொல்லி கெடைக்கு அது வந்து சும்மா கொஞ்சோ தூவி விட்டுட்டு செ பெப்பர் கொஞ்சோ தூ தூவி விட்டுட்டு அ ப்பறமா வந்து சிக்கன் மசாலா இருக்குல்ல அது கொஞ்சமா தூவி விட்டுட்டு என்னாப் பண்ணுவே திரும்ப வந்து சீஸ் நல்லா சின்ன சின்னா சைஸ்ல வரு சீஸு அது வந்து துருவிப் போட்டு ப்பே அது துருவி போட்டுட்டு தோச வந்து இன்னொரு தோச சாதா செஞ்சு வெச்சுட்டு அதுல மூடிடுவே சாஸ் எல்லா போட்டு அதுல மூடிட்டு பீட்ஸா மாரி கட் பண்ணி சாப்டுவே இந்த காரச்சக்னி ஆமா நல்லா இருக்கு
சேரிங்க
சக்னி எப்டி பண்ணுவேனா ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ப ஆ பச்ச மொளகா காஞ்ச மொளகா சொல்லுவாங்க ஆ போடுவே காஞ்ச மொளகா சொல்லுவாங்க அது
அ தெரியும் கருப்பா இருக்குமே அது காரமா இருக்குமே
நாலு போடுவே கா அ காஞ்ச மொளகா கொத்தமல்லி கொஞ்ச போடுவே அப்றமா வந்து ம் மிளகு ஒண்ணு போடுவே ஒண்ணு ரெண்டு அந்த மாரி போடுவே அப்றமா வந்து அது நல்லா வருத்தி எடு போ த்ருப்பே ச் மொறுமொருன் கொஞ்சம் ரெட்டா மாறனு அது அப்றமா வந்து என்ன பண்வே மிக்சி ஜார்ல போட்டு அது தண்ணி விட்டு நல்லா அரச்சு எடுத்துட்டு அது ஒரு பவுல்ல வந்து எண்ண போட்டுட்டு எண்ண கடுகு கரவேப்பிள்ள போட்டு அப்றமா அது நா வந் து மிக்சி ஜார்ல போட்டு இது பண்ணி வச்சிருந்தே இல்லையா அது போட்டு அ அவ்ளோ தா அது ஆயிடு பட்டர் மாரி இருக்கு அந்த ம் இப்போ நீங்க சொல்லுங்க
நா வந்து பர்ஸ்ட் சாண்விஜ் எப்டி சோ பண்ணணுனு சொல்றே சாண்ட்விச்க்கு பர்ஸ்ட் சட்னி வேணு அந்த சட்னிக்கி வந்து து புதினா சட்னி வேணு சேரியா அதனால புதினா வெங் வெங்காயனா வெங்காய கொஞ்ச போடுங்க சட் னிக்காட்ட பச்சயா புதினா வெங்காய அதுக்கப்புற இஞ்சி கொஞ்ச அதுக்கப்புற உப்பு ஆ இது மிளகா அது போட்டு ஃபஸ்ட் சட்னி வந்து இது பண்ணிக்கணு செஞ்சிடணு அதுக்கப்புற சாண்ட்விச் பிரெட்ன்னு வி கும் கடைல அது எடுத்து அதுல பஸ்ட் ஒரு இதுல சட்னியு இன்னொரு இன்னொரு பிரெட்ல வந்து பட்ரு பட்ரு தா ஆமா பட்ரு தா அது தடவி விட்றணு அதுக்கப்புற அ உள்ளக்கெழங்க எடுத்து வேக வ கணு ஆ குக்கர்ல போட்டு அது வேக வச்சுட்டு ஆ அ அது வேக வக்கணு குக்கர்ல போட் டு வேக வச்சுட்டு அது வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணனு அதை கட் பண்ணி வச்சுக்கணு பர்ஸ்ட் வந்து கீழ வந்து பேஸ்ல இது போடணு தக்காளி வச்சுக்கணு உங்களுக்கு எலோ வே எலோ சாப்ரீங்களோ அ தக்காளி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கணு அதுக்குமே அதுக்கு ஏ அதுக்கப்புற இது பண்ணு என்னது குக்கும்பர் சொல்றாங்கள வெள்ளரிக்காய் அது கட் பண்ணி அத வ சுட்னு அதுக்கப்புற ஆ அதுக்கு மேல ஆனியன் வச்சிடணு
ஆ
அதுக்கப்புற போடலாம்னா போடலாம் ஏதாவது இல்ல சேட் மசாலா போடணு மேல அதுக்கப் அப்போ அது பட்டர் தடவினீங்கள இன்னொரு சைட்ல அது மேல போட்டுட்டே வச்சு தா சாண்டவிச் ஐடி நீங்க இப்டி கூட சாப்ட்லா இதே க்ரில் பண்ணி சாப்டீங்கனா கொஞ்ச பட்ரு மட்டு மேல தடவிட்டு கிரில் பண்ணிட்னு ஆ ஆ ஆமா ஐ இன்னோரு மறந்துனே கிரில் பண்னுன் கிரில் பண்றீங்கனா உங்களுக்கு இது வக்கணு சீஸ் வேணுனா சீஸ் வச்சுகலா க்ரில் பண்ற போது சீஸ் வே ஆ சொல்லுங்க
தந்தூரி கிடைக்குல அது வாங்கிட்டு வந்து நல் ல அது ஷவர்மா மாரி அடிப்பாங்க பாத்தீங்ளா அந்த மாரி சின்ன சின்ன பீஸா இது பண்ணிட்டு அந்த மாரி சேண்ட்விச் கூட நா சாப்ட்ருக்கே ம் பேக் பண்ணி சாப்ட்டு சூ ப்பராருக்கு அது நல்லாருக்கு
ஆ இது இது பேக் பண்ணணுனா அப்டி பண்ணிக்லா இல்லாட்டி பிரெட் ஆம்லெட்டு ஈஸி தாங்க ஃபஸ்ட்டு
அது ஆமா பிரெட் ஆம்லெட் ஈஸி தா உங்களுக்கு புடிக்குமா
ஆ புடிக்குங்க நா சாப்டுவே நெறையா கடைல வாங்கி அதுல சிக்கன் பிரெட் ஆம்லேட்டு எததோ வித விதமா தெரியாமா ஆமா சிக்கன்ல நல்லா இருக்கு எல்லாரு சாப்டுவாங்க முட்டலயு செய்றாங்க முட்டலே உள்ள முட்ட வச்சு தராங்க ஒரு காளான்ல செய்றாங்க நெறைய இதுல செய்றாங்க செரி
ஆனா அது ந நறைய நல்லாருக்கு அது சிக்கன்ல பண்ணா நல்லாருக்கு
ஆமா நல்லா சாப்புல்லா செரி ப்ரெட் ஆம்லட் சொல்றே கேட்டு போல சட்னில கொஞ்சோ இது போண்ணு சொல்ல மறன்ட்ட புளி போண்ணு கொஞ்சமா சட்னில நா சொன்னலே சட்னி கே கிரீன் சட்னி இதுல புளி போட்ணு நா சொல்ல மறந்துட்டே உங்களுக்கு கொஞ்சோன்டு புளிய போட்ணு அதுக்கப்றோ பிரெட்டு இருக்குல்ல அதுல அந்த சட்னி அதுலே அப்லே பண்ணிக்கணு அதுக்கப்றோ முட்ட முட்ட பெப்பரு அதுக்கப்றோ கார மசாலா அதுக்கப்றோ இது ஆ உப்பு போட்டு நல்லா கலக்கிணு கலக்கிட்டு அதுக்கப்றோ தவ்வால அப்டே போட்ணு முட்ட கலக்குனது போட்ட அப்றம் தவா ஃபுல்லா முட்ட முட்டயா இருக்குணு ஃபுல் சே ஃபுல் தவாவு ஸ்ப்ரெட் ஆயிருக்குணு அதுக்கப்றோ அது இது தலுவுண்ண பிரெட் இருக்குல அ ரெண்டு பிரெட் வச்சுட்டு இது பண்ணி டு மூடிட்டு அதுக்கப்றோ கொஞ்சோ திருப்பி போட்டுட்டு எடுத்துட்டா பிரெட்டாம்லேட் ரெடி அதுல மைனோஸ் போடுவாங்க நடுவுல
ஆமா நல்லாருக்கு
ஆமா மைனஸ் போட்டு குடுப்பாங்க செரிங்க நம்ம நேரம் முடிஞ்சிடுச்சு
ம் செரி வைக்கறே ம்